அ ஹலோ? அ மாலை வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க? நல்லாருக்கே. அ குடுச்சம்ப்பா. நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க?
ச்சு நா இப் கொஞ்சோ கிளாத்து எல்லா துணி தொவைக்க தொவைச்சே.
ம்.
அதா தொவச்ச துணியெல்லா கொண் போய் ஒணத்திட்டு வந்தே. சொல்லுங்க.
நீங்க தா சொல்லணு நீங்க தா அனுபவசாலி.
அப்டிலா இல்ல இன்னிக்கு என்ன பேசலா எத பத்தி பேசலா நெனைக்கிறீங்க?
எத பத்தி பேசலான்னா இந்த நூலகம் இருக்குலிங்ளா? தெரியுங்ளா நூலகம் நூலகோ வந்து இ ப்ப எ பைய ரீசெண்ட்டா போய்ட்டு ஒர் நூலகத்ல ஜாயின் பண்ணிருக்காங்க.
ம்.
அவருகிட்ட இருந்து ஒரு சில அனுபவளா நானு கே கேட்டு தெரிஞ்சுகிட்டே. இப்ப உங்குளுக்கு எதுனா தெரியுமான்றத கேக்லான்ட்டுதா ஃபோன் பண்ணே.
செரி உங்குளுக்கு என்ன தெரியுமோ அத மொதல சொல்லுங்க.
ம்.
எனக்கு என்ன தெரியுமோ நானு உங்களுகிட்ட பகிந்துகிறே.
அ என்னன்னா நூலகம்னன்னா என்னைய பொறுத்தவரையு ஒரு பொதுவான கருத்து ஒன்னே ஒன்னுதா.
ம்.
ஸ்கூ பள்ளிகள்ல இல்லாத புத்தகங் கூடோ அந்த நூலகத்துல சேகரிக்கச்சு வெச்சிருகாங்க அது ஒரு பொதுவான எடோ. இப்ப நிச்சயமா அது ஒரு எடோ. அந்த கருத்த வந்து எதுமே மாற்றமே கெடையாது.
ஆமா.
சிறியவர்கள்லந்து பெரியவர்கள் வரியு எந்த வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே ஒரே ஜாதி மதோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம அந்த எடத்து த்ல கூட்றக்கூடிய எடம் அது நூலகம் ஒன்று. இரண்டு இன்னோனு வந்து புக்கு இந்த புக்குக்கு க்கான இது இந்த புக்கு எனக் கெடைக்காது நா இவ்ளோ பைசா குத்து என்னால படிக்க ட்டு முடியாது ஏழ பசங்க வந்து ஒரு ஐநூரூபா கொடுத்து என்ன ஒரு புக்கு வாங்கி படிக்கிற சுச்சுவேஷன் என்கிட்ட கிடையாது ஆனா நா நூலகத்துக்கு போனா இந்த புக்கத்த நான் படிச்சு என்னோட அறிவ நா ஆட் ட்டலு ஏதிப்பே அப்படின்ற ஒரு கருத்து அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது
ஆமா
இந்த மாரி ஒரு சில கருத்துல்லா வந்து எனக்கு அந்த நூலகமேல ஒரு பற்றரே வந்துருச்சு ஒரு பொது எடோன்ற த விட அந்த நூலகத்த வந்து ஒரு தெய்வமா பாக்கற அளவுக்கு எனக்கு அந்த அ மனப்பான்ம வந்துடுச்சு அது மேல
ம் ம்
அ இப்போ ஒ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் படிக்கிறதுக்கு நானு ஸ்கூலுக்கு போகிறன்னு வச்சுக் ங்க பள்ளி கொடுத்துக்கு நா போய்ட்ருக்க ஸ்கூலுக்கு ஒருத்தர பத்தி நா தெரிஞ்சுக்கணு ஆனா எனக்கு அது போதுமான ஆற்றல் இப்ப தெ இப்ப யார்கிட்டயு டீச்சர்ஸ் கிட்ட கேக்கும் போது அவுங்க ஒரு சில கருத்து சொல்றாங்க அத நா கேட்டுக்கற பட் எனக்கு இன்னும் டீட்டெயல்டா வேணு இன்னும் அவர பத்தி வந்து நறைய தெரிஞ்சுக்கணு இப்ப இங்க இந்த அதாவது அது தெரிஞ்சுக்கணுன்ற புத்தகத்துல்ல போயிட்டு நா அலசி ஆராவும் போது எனக்கான கருத்து வந்து அங்க கிடைக்குது எனக்கு அப்பற அதுல எனக்கு ஒரு சந்தோஷ கிடைக்குது சோ வந்து டேரக்ட் நேரடியா அ ன் நேரடியா போயி நானே அந்த புத்தகத்த தேடி ஒருத்தர பத்தியோ இல்ல பொதுவான கருத்தோ எனக்கு தேவப்படும் போது நா அத ஹின்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிற அப்போ நாளுக்கு நாள் வந்து என்னோட பொது அறிவு என்னோட அறிவு வந்து நா டெவலப் பண்றதுக்கான எனக்கு ஒரு சாத்தியக்கூறா அமையறது வந்து ஒரு நூலகோன்றது அசைக்க முடியாத ஒரு கருத்து
ம்
இதெல்லா எனக்கு இருக்கும் போது சரி என்ன மாரி நறைய பேர் போவாங்க இல்லைங்களா இப்ப ஆ அதுதா என்ன மாரி நறைய போகும்போது நா ஒரு ஒருத்தர்கிட்டயு கேப்ப இன்னி உங்களுக்கு என்ன அனுபவோ கிடச்சிச்சி நீங்க அங்க போறனால என்ன ஃபீல் பண்றீங்க இப்ப இந்த ஏஜ் குரூப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போம்போது ஒரு ஜாலிக்காக போவாங்க
சரிமா
அது வந்து ஒரு சில குரூப்ப வச்சுலா அந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்காங்களீங்களா
ம் ம்
அவுங்கலாம் போகும்போது டே லைப்ரைரிக்கு வந்துடுறா நீயு வந்துடுறானோ ஒரு மாரி ஜாலியா போவாங்க
அதா
ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேல போறவங்க வந்து ஒரு தேடலோட போவாங்க
ஆமா
நான்னு இந்த கருத்துக்காக நான் போற இந்த புத்தகத்தில எனக்கு வந்து இது தேவப்படுது அதுக்காக நான்னு அங்க போற அப்டின்னு போறவுங் போறாங்க ஒரு அறுவது வயசு மேற்று பெற்ற ஒரு அனுபவமா போறாங்க எல்லா புத்தகத் தியு ஆராஞ்சு இந்த புத்தகத்துல இந்த நூலாசிரியர் என்ன சொல்லிருக்குறாரு இந்த பு த்தகத்துல இந்த நூலாசிரியர் என்ன சொல்லிருக்காருனு வேறுபாடுக்காக அங்க போவாங்க
ம்
சோ நெறைய்ய வ இதேநேரொ வந்து ஒரு எப்டி சொல்றது அ அவுங்கவுங்க அனுபவத்தின் தேடல்க்கு வழியாக போறதா ஒரு நூலகம் அந்த இடத்த வந்து யார் அழகா பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவுங்களோட அறிவு வந்து புத் புத்திசாலித்தனமாவு இருப்பாங்க ஒரு புத்தகத்த எழுதுற அளவுக் ஒரு த நாலேஜா
ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ அதாது பலதரப்பட்ட மனிதர்களு கூடுற எடந்தா நூலகோ
ம்
வயது விஸ் வித்தியாசொ இல்லாம ஏற்ற தாழ்வுகள் இல்லாம எல்லா வயதினரும் எல்லா சமூக இது அ அம் எல்லாபி எல்லா மக்களுக்கு பயன்படுற மாதிரி தா நூலக அமைஞ்சிருக்கு அந்த நூலக வந்து ஃபர்ஸ்ட் அமைதிக்காக போவாங்க
ம்
அந்த நூலகம் பொய் பாருங்க
ஆமா ஆமா யார் ஏனா அதுக்கான மரியாதைய அவுங்க குடுத்துறாங்க அந்த எடத்துக்கான மரியாதைய அவுங் குடுத்
எடத்துக்கான மரியாத ஒரு க்கற வந்து நாம்ப தொந்தரவு பண்ண கூடாதுன்ற அந்த வ ஒழுக்கொ இது ரெண்டுந் தா அந்த நூலகத்துக்கு வந்து பிளஸ் பாய்ண்ட்
ஆமா அது உண்மதா அ
அதே மாதிரி படிக்க வரு நீங்க சொல்ற மாரி சின்ன பசங்க போவாங்க ஒரு சிலர் வந்து நூல கம்னா என்னன் தெரிஞ்சுக்கிறதுக்காக போவாங்க அங்க என்ன இவ்ளோ புக் இருக்கா இங்க இதெல்லா எப்டி சேகரிச்சிருப் ப்பாங்க எப்ப எடுத்து வச்சிருப்பாங்க அப்டி மலப்பா யோசிக்கிற கொழந்தைங்களு இருக்காங்க ஒரு சில கொழந்தங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி படிக் படிக்கிறதுக் கூட வசதி இல்லாத கொழந்தைங்க இந்த மாரி நூலகத்துக்கு வந்து அந்த குறிப்பெல்லா எடுத்துண்டு போயி ஒரு கட்டுரம் மாறி எழுதி அத கொண்டு போய் மறுநாள் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து இன்னு தேடல் கெடைக் நாளைக்கு வந்து இன்னொரு சப்ஜெட் எடுக்கணு நாளைக்கு இன்னொரு தலைவர பத்தி பாக்கணு நாளைக்கி இன்னொரு ந
அந்த ஆர்வொ வந்து மேலுக்கு மேலு மேலு மேலு மேலு அதிகரிக்கிறது நால அது அவுங்களோட அறிவுத்திறன அவங்ளே தானாவே வளத் துக்குறாங்க மத்தவங்க மூலிமா வளர்க்காம தான்னாற்றல் மூலமா வளரதுனால அது ஒரு நல்ல விஷயமா பாக்கப்படுது
ஆமா அமா அதே மாரி சிலர் வந்து வ வயசானவங்க ஒரு அறுவது வயசு எழுவ து வயசு இருக்கிறவங்க ரிட்டைடு ஆனவங்க நூலகத்துல தா தன்னோட நண்பர் சந்திப்பாங்க முந்திலா வந்து பூங்காலையு நூலகத்துலயு தா போய் எல்லாரு சந்திச்சுப்பாங்க யாரு யார் வீட்டுக்கு போய் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ரொம்ப நெருக்கமா இருந்தா மட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஒரு கப் காஃபி சாப் டுட்டு நலம் விசாரிச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் தா அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க ஏனா அதுக்கு மேலருந்தா வம்பு வழக்கு வந்துடுன் சொல்லிட்டு வெளில வந் துருவாங்க அத விட இந்த மாரி நூலகத் துல சந்திக்கும் போது மனம் விட்டு பேசுறதுக்கூ நாலு பொது பொது விஷயங்கள் பேசுறதுக் கூ ஒரு கப் காஃபி சாப்ட்றதுக் கூ ரொம்ப உபயோகமா இருந்துருக்கு இல்லைங்ளா அதே மா ரி வயதா வயசானவங்கல்லா பாருங்க கல்கி குமுதொ விகடன் இந்த மாரி புஸ்தகம்லாம் பழைய புஸ்தகம்லா தேடல்ருக்கூ அதெல்லா வந்து புக்கு கடைல போட்ருவாங்க அங்க போனா காசு குடுத்து வாங்கணு இவுங்கனுக்கு க சரியா கண்ணு தெரியாது தேடி எடுக்க முடியாது அந்த மாரி புக்ஸ் எல்லா வந் இது இங்க வந்து படிப்பாங்க படிச்சு வச்சிட்டு படிச்சுட்டு போவாங்க ஒரு சிலர் வந்து வீட்டு உறிப் உறுப்பினரா சேந்துட்டு வீட்டுக்கு எடுத்துன் போய் படிச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி கொண்டந்து அங்க வச் சிருவாங்க இது மாரி நெறைய பு புஸ்தகத்துனால ந நெறைய அனுபவமு பொது அறிவு நம்பள வந்து ஊக் க்கபடுறது படுத்துறதுக்கு புஸ்தகோ தா ஃபஸ்ட்டு காரணோ அந்த புஸ்தகத்தனால புஸ்தகத்த வந்து ரொம்ப மதிக்கணு அது ஒரு தெய்வோ அந்த வ அ நூலகம்ன்றதே ஒரு கோவில்
அதுதா அந்த அந்த மாதிரி மரியாதையான எடத்துல அத வந்து ஆமா அது உண்மையான கருத் து அது எல்லாருமே போறாங்க எல்லாருமே போறாங்க ஒரு பாரபச்சோ இல்லாத ஒரு எடத்துக்கு போய்ட்டாங்னா அந்த ப அ அந்த நூலகத்த வந்து சொல்லலா இதுல ஒரு ஒரு சிறப்பான அனுபவோ எனக்கூ இருக்கு ஆ
நூலகத்த பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க கூட இருப்பாங்க
இருக்குறாங்க இருக்குறாங்க
இ இன்னைக்கு வந்து வாஸ்கோடகாமாவ பத்தி கேட்டா எந்த பிள்ளைக்குந் தெரியாது
தெரியாது ஆமா நம்ப படிச்ச படிக்கும்போது தொண்ணூறுகள்ல படிக்கும் போது வாஸ் கோடகாமான்றவர் யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்குணு ஆனா இப்ப இருக்கிற காலக்
நன்னம்பிக்கை முனையை கண்டுபிடித்தவர் தா வாஸ்கோடகாமா அவுரு எங்கருந்து வந்தாரு எப்டி வந்தாருன் றதம் கூட அந்த ஒரு வரலாறா அந்த க புஸ்தகத்துல இருக்கு அங்க போயி பசங்க ரன் தெரிஞ்சனா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இப்டிலா கூட இருந்ததா இதெல்லா கூட நடந்ததான் தா நம்பளையே கேப்பாங்க ஏனா இப்போ காலம் மாற மாற மாற அவங்களோட படிப்பு அவங்களோட இது எல்லாமே மாறி போய்ட்றது நாம்ப படிக்கும் போது ஒரு பெருந்தலைவர்கள் கோவில்கள் அரசர்கள் இத பத்தி எல்லா நாம்ப படிச்சோ ஒரு காலத்துல இப்ப வந்து அதெல்லா கடையாது பசங்களுக்கு அன்னைக்கு அக்பர் பீர்பால் இருந்தாங்க நம்ம படிக்கிற காலத்
ஆமா ஆமா அத படிக்கும் போதெல்லாமே நம்ம ஒரு இன் ட்ரெஸ்ட் எடுத்து அவர பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்துல எடுத்து படிச்சி அது நம்ம அப்டியே கதைய எழுதுவோ அவர பத்தி இன்னு ஒரு நாழு கத எழுதுன்னா கூட எழுதுவோ ஆனா இப் ப்ப இருக்கிற பசங்க புத்தகத்துல என்ன இருக்குதோ அப்படியே படிப்புறாங்க அப்படியே எழுதுறாங்க அத அது வந்து ஆர்வமின்மைன்னு சொல்ல முடியாது பட் அதோட க அ அந்த காலத்து படிப்புக்கூ இந்த காலத்து படிப்புக்கூ ரொம்ப வித்தியாசொ இருக் குது ஆமா இப்போ ஒரு டவுட்டுனா செல்ல எடுத்து பாத்துர்றாங்க இதுவாருக்குமோ அதுவாருக்குமாண்ட்டு அப்ப வந்து இருக்கற மனுஷனுங்கலா டேரெட்டா போய்ட்டு ஒரு நூலகத்துல உக்காந்து அவர பத்தி படுச்சு தெருஞ்சு அவரே தனியா எழுதுவாங்க ஹின்ஸ் அவங்கள பத் தனியா எழுதிட்டு வருவாங்க அங்கருந்து எழுதிட்டு வருவாங்க அந்த புக்க எடுத்து இந்த நூலகத்துல இவர பத்தி குறிப்பிட்டிருக்காங்கன் டு எழுதிட்டு வருவாங்க அது வருந்து அவ்ளோ இன்ட்ரஸ்டா இருக்கு நாளுக்கு நாளு இப்ப இருக்கறவங்க செல்லு யூஸ் பண்ணிட்டு அத முடுஸ்ட்டு போய்ட்டே இருக்காங்க ஆமா
அப்டினா நமக்கு தெரியலன்னா நம்ம அப்பா கிட்டயோ தாத்தா கிட்டியோ இந்த சித்தப்பாவோ அத்தயோ யார் படுச்சுருக்காங்களோ அவ்ங்க கிட் ட கேட்டு தெருஞ்சுப்போ
ஆ
கபறந்தா என்ன சொல்வாங்க எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொல்லிட்டோ மீதிய நீ நூலகத்துல போயி இந்த புஸ்தகத்த எடுத்து பாரு அதுல எல்லாமே விளக்கமா இருக்கு அவரோட வரலாறே இருக்கு அதுல வந்து சில விஷயங்கள்லா நீ எழுதி க்கோ உனக்கு உபயோகமா இருக்கும்ன்னு சொல்லி அனுப்புவாங்க அப்பதா நா
ப்பா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க அ
ப்போ ஆ நூலகோனு ஒன்னு இருக்கா நாம இவ்ளோ நாள் வந்து பார்க்கு போனோ பீச் போனோ அங்கங்க சுத்தினோ விளையாடினோ எவ்வளோ நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டோ இந்த நூலகத்துக்கு போய் ஏ நாம பாக் க்கல அப்டின்னு அப்ப நம்ம நெனச்சுன்டு அதுக்கப்பறோ நம்ம போவோ
நல்ல கருத்தா பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தோழி நமக்கு குறி அ நன்றி தோழி ஆ சரிங்க தோழி நன்றி தோழி